ஹலோ ஆஹ் அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கமா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க்கா பசங்க லீவுல்லா முடிஞ்சிச்சா
முடிஞ்சிச்சுமா
லீவ்ல எங்கயா போனீங்ளாக்கா
இங்க கோயிலுக்கு தா போனோ கோயில் பக்கத்துல பீச் இந்துது பீச்சுல உட்டே ஒரு அர நாள் ஃபுல்லா பீச்சுல விளான்டு வந்தாங்க இந்தம்மா நல்லாந்துது
சேரி சேரிக்கா ஆஹ்
சொல்லுமா நீங்க எங்க போனீங்க
நானு இங்க பீச்சுக் தாங்க்கா போனே பையனு ஒரே பீச்ல தண்ணில வெளாட்னு பீச்சுக் போணு போட்டுக்கு போணு போட்ல கூட்டிட் போ போட்ல கூட்டிட் போன்னு பீச்லனா போட்ல எங்க நா போறதுக்கு இங்க பக்கத்துல இருக்கு பார்க் இப்ப புதுசா ன ஆரம்பிச்சிருக்காங்க போட்டிங்ல்லா இருக்கு ஆனா வந்து ரொம்ப ந என்ன பத்து நிம்ஷத்துக்கே ரொம்ப சார்ஜ் அதிகமா கேக்கறாங்க அது மட்டு இல்ல கொஞ்ச பயமா இருக்கு ஏரி இதுபா தண்ணி பயமாருக்கு செரி எங்கயா விழுந்துருவமோன் சொல்ட்டு பயத்துல எல்லால அங்க கூட்டிட்டு போனே செரி பீச்சுக்கு மட்டு கூட்டிட்டு போயிட்டு அவனு இதே மாரிதா விட்டு வரவே மாட்டா தண்ணி அப்டியே அதுலே உருண்டு க உக்காந்து படுத்துக்கிட்டு தண்ணிலே ஒரே வெளாட்டு தா
அப்படியா இது கூட வரவே மாட்டன்து மனசே இல்ல அதுக்கு பீச்ல இருந்து வரதுக்கே
ஆமா ஆஹ் செரிக்கா செரிக்கா அது பசங்க தா அந்த இது ஆனா சின்னதுலல்லா எங்க வீட்லல்லா வந்து அப்பிடில்லா கூட்டிட்ல்லா போமாட்டாங்க அதெல்லா எப்பயாவது எப்பயாவது கூட்டிட்டு போனாங்க அது தண்ணி பாக்கல்லா விட மாட்டாங் ஏன்னா பயோ அவுங்களே வந்து நிக்க மாட்டாங்க அப்பா அம்மாலா எல்லா எ இங்கயே தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க அப்டின் சொல்லுவாங்க இப்ப உள்ள பசங்க வந்து விடலன் நம்மள இழுத்துட்டு போயிட்றாங்க தண்ணிக்குள்ள
நீயாவ்து உன்ன தண்ணில தா உட்ல நா இதுவரயு கல்யாணோ ஆவர வரயு பீச்சே பாத்ததில்ல கல்யாணம் ஆனப்பிறவு தா பீச்ச பாத்திருக்கே அப்பனா பாத்துக்கோ
ஓ அப்படி அது மாரியாக்கா செரி செரி உம்
எங்கல்லா கூப்ட்டே வரமாட்டாங்க
ஓ சேரிக்கா சேரி சேரி ஆஹ்
ஏ பசங்க கூட தா போய் நா பீச்ச பாத்தனே
ஆஹ் பரவால்ல பரவால்லக்கா ஆனா வந்து எங்க வீட்ல அதுல்லாந்தா எங்க எல்லாரு அப்பிட்ல்லா கூட்டிட்லா போமாட்டாங்க எதாவது இப்ப நேரா வந்து எ இப்ப மூணு பசங்களயு கூட்டிட்டு போனு ப பஸ்ல க் கூட்டிட் போனு அப்பா வேற வேல பிஸியா இருப்பாரு டைம் கெடைக்காது அதனால அப்டியே போய்டுச் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களாக்கா.
சின்னவெ தானம்மா பெரியவே காலேஜு சேத்திருக்கே சின்னவதா ஸ்கூல் போயிருக்கா.
இல்லமா அடுத்
மழை வரமா அப்படியாக்கா செரி செ செரி இது பா பாப்பா எப்டி நல்லா
மா நல்லா படிப்பு மொத்தமா போர்த் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ல வர மாட்டாங்க ஃதேர்ட் ரேங்க்.
ஓ ஸ் அவுங்களே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இவ்ளோ எடுத்தா போது அப்டின்னு சொல்ட்டு.
அப்டில்லா இல்ல நான் அவள எக்ஸ்ட்ரா இந்த அ பரதநாட்டியம் குவா வய இது மியூசிக் கிளாஸ்ஸு, இதெல்லா நான் எக்ஸ்ட்ரா எல்லா நெறையா போட்டு வச்சுருக்கேனா பாவோ அதையு பாத்துக்கணு இதையு பாத்துக்கணு. போது அதனாலன்னு சொல்லிட்டு விட்டுறது, ஃபுல்லா நம்மளுக்கு அவளுக் அவளுக்கு ஃபுல்லா எஜிகேஷனே குடுத்தா வந்துடுவா. நா தான் பர பரவால்ல போது சொல்லிட்டு விட்டுட்டே